ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க
ஆ இப்ப என்னாச்சு கேக் க்குதா கால்ல நா சொல்லிட்டு இருந்தேல நானு
ஆ ஆ ஆ சொல்லுங்க
அவர் வந்துட்டு அவ்ளோ திட்டுத்திட்டிட்டு இருந்தாரு
உம் உங்கள மட்டுமா நீங்க உங்கள மட்டுமா நீங்க மட்டுதான் இருந்தீங்ளா
ஆமா ஏ நா தான் ரிசப்ஷன்ல உக்காந்துட்டு இருந்தேனா என்ன மட்டும் திட்டிட்டே இருந்தாரு அதுக்கப்புறமா வந்துட்டு மேம்வோட நம்பர் கேட்டாரு இருக்குதா மேம் வந்து எனக்கு தெரியும் மேமோட நம்பர் தாங்கனு நா ஆல்ரெடி வந்து மேம் நம்மர் வந்து யாரிட்டையும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நா வந்துட்டு அவங்க சூப்பர்வைசர்ன் அண்ணா இருக்காரு அவருக்கு வந்துட்டு கால் பண்ணி வர சொன்னே அந்த அண்ணா வந்த அண்ணண்ணா பேசிட்டு இருந்தாரு அந்த அண்ணா இங்க சொன்னாரு அந்த அண்ணா தா முக வாபஸ் கேக்கே அவர்கிட்ட கேட்டுருக்காங்க
உம்
அந்த அண்ணா வந்துட்டு இந்த ரூம் இந்த பையன் கிட்ட தண்ணி எடுத்து குடுன்னு சொல்லிருக்காங்க அந்த பையன் வந்துட்டு ஏ எடுத்து தராம இந்த மாதிரி இருவது ரூபா குடுத்தா எடுத்து தராங்க அப்டின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கா சொல்லிருக்கா அந்த பைய அதுல வந்துட்டு இப்ப கேன்டீன்ல அப்பமா தன் ஆ கேக்குதா
ஆ
அதுக்கப்புறமா வந்துட்டு கேன்டீன்ல போய் குடிங் ஆ குடிக்க குடிங்க கேன்டீன்ல போய் குடிங்க அப்டின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க
உம் உம்
சொன்னோனையும் பூனாார் போயிட்டு அந்த அண்ணாதான் அந்த சூப்பர்வைசர் அண்ணாதா
அ அ ஆனா போயிட்டு அந் ஆனா போயிட்டு இவரு குடிச்சிட்டு தான் வந்தாரு குடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புற தா வந்து திட்னாரா
ஆமா துவும் அவருக்கு அந்த செக்குல குடுத்ததுதான் நிருவாயிருச்சு
ஆ
அதுல வந்துட்டு அவ்வளவு திட்டு திட்டிட்டு இரு வந்துட்டு அவ்வளோ திட்டு திட்டிட்டு இருந்தாரு
ஆ
அந்தண்ணா எங்க அந்த சூப்பர்வைசர் அண்ணாவும் சம கோவமா ஆயிட்டாரு அதுல வேற அந் அண் அந் அவர் வந்து சொல்றாரு அது வந்து கேன்டினா அந்த எடத்துல எப்படி எனக்கு தண்ணி குடுப்பீங்க அது அவ டேய்லியு அப்டின்னு சொல்லிட்டு ஒரு மாரி மட்டம் தட்டுற மாரி பேசுன்னாங்க அந்த அண்ண வந்து கோவமாருந்துச்சு அங்கதா எல்லாரும் சாப்பும் இருக்காங்க நீங்க எப்படி அந்த மாரி சொல்லலாம் நாங்களும் அங்கதான் சாப்ட்ரோ நீங்க எப்டி இப்டி சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த வந்துட்டு கோவ் பட்டாரு அ எங்க மேம் வந்து பெரிய மேம் வந்துட்டாங்க அவுங்க வந்துட்டு இந்த மாரிதா சண்ட வர நடந்துதான் ஆ முன்னாடி ரிசப்ஷன்ல இருக்கும்போது ஆ வேற ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிட்ருந்தாங்கல்ல
ஆ ஆ
அ எதோ ஒரு கெஸ்ட் வந்து காசு தரலையா அவுங்க வந்து காசு கேட்டாங்கல்லா அவ ஆந்த ஒருத்தங்க ஒர்க் பண்ணிட்ருந்தாங்க அவுங்க வந்துட்டு காஸ்
சே அப்பிடிதா கேக்குது விட்டு விட்டு விட்டு விட்டு கேக்குது உங்க ‌நெட் ஒர்கு ஒருநாள் வெச்சுக்கோங்க
இப்ப கேக்குதா
பேசுங்க ஃபர்ஸ்ட்டு
என்ன சொல்லிட்ருந்த நானு ஆ அவு அவுங்க வந்து கேஷ் கேட்டாங்கன்னா அவர் வந்துட்டு தர்லயா அப்பும் அந்த அண்ணா வந்துட்டு கோபமா ஆயி வாஸ் ட்ரு பாட்லு இருக்குதுல அத எடுத்து அடிஸ்சிட்டாரா
இவுரு தானா
சூப்பர்வைசர் அண்ணா இவரு இல்ல வேற எப்போ நடந்தது
ஓ வேற ஒருத்தர் அது
ஆமா வேற கஷ்டமரு
ம் ம் கஸ் அது இல்ல ஆ அந்த இஸ் அந்த சூப்பர்வைசரே தான பண்ணதுன்றே கஸ்டமர் வேற தா
ஆமா கஷ்டபடுறவுங்க
ம்
அந்த அண்ணா இந்த மாரி காஸ் தரமாட்டே அப்டின் சொல்ட்டு ஒவரா பேசிட்ருந்தாங்க பாருங்க வாட்ரு பாட்டில் எடுத்துட்டு அடிச்சிட்டாரு ஆனா அந்த கஸ்டமர் மேல பட்ல செவுத்துல தா பட்டுச்சி அதுக்கே வந்துட்டு அந்த அண்ணா தா சொன்னாரு இத்தனைக்கூ எங்கிட்ட இந்த மாரி ஆச்சு அப்பா அததா இன்னிக் என்ன நடக்கும் போது கூட மேம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நீ அமைதியா இரு போ எதுவு பேசாத நீ எதனா சண்டை போட்டு மேம் கத்திட்டே இருந்தாங்க நீ போ நீ போனாம் பேக்குக்கு அம்பும் அந்த கஷ்டமர் வந்துட்டு போய்ட்டா நா இது பண்ணோனே
அவுங்க பேசுனதுக்கு அப்பறொ தா போனாங்களா இல்லன்னா அந்த பிரச்சனையே பெருசாவே ஆயிருக்குல்ல
ஆமா அந்த அண்ணா மட்டு தனியா இருந்து அந்த அண்ணாவு நா மட்டு இருந்திருந்தா பிரச்சன ரொம்ப பெருசா ஆயிருக் க்கூ நா வந்து நடுவுல இது பண்ணதுனாலதா போச்சே
ஆ ரெண்டு பேர்ல நீங்க சொல்லிருந்தீங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அதுல ஒருத்தவுங்க வந்து வயசானவுங்க இன்னொருத்தவுங்க வந்து எங் கா இருப்பாங்க அப்டின்ட்டு சொல்லிருந்தீங்க அவுங்கதான
ஆம் ஆமா ரெண்டு ஓனர்ரு அது ஒரு அம்மா ஒரு
ம் ஓ பொண்ணுக் கல்யாண ஆயிட்ச்சா இல்லன்னா அம்மா கூடதா இருக்காங்களா
இல்ல கல்யாண ஆயிடுச்சி அவுங்களுக்கு கல்யாண ஆகி ரெண்டு பசங்க இருக்காங்க
அப்பவு இங்கே வந்துதா பாத்துக்கறாங்களா இவுங்க அவுங்க ஹஸ்பண்ட் இல்லையா அந்த பெரியா பெரியவுங்களோட ஹஸ்பண்ட் இல்லையா
பெரியவுங்களோட ஹஸ்பண்ட் வந்து எறந்துட்டாங்க போல சின்னவுங்களுக் கூ அது வரைக்கூ நா ஹஸ்பண்ட பாத்தது இல்ல மே பி அவுங்களுக்கு ஹஸ்பண்ட் இல் இல்லாமையு இருக்கலான்னு நெனைக்கிறே
ம்
ம்
ஓகே ஓகே ஆனா இவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல அவுங்க சின்னவங்க அவுங்களுக்கு ஹஸ்பண்டு இருக்காங்க ரெண்டு பசங்களு இருக்காங்க
இல்ல சின்னவங்களுக்கு வந்துட்டு நா இது வரைக்கு ஹஸ் ஹஸ்பண்ட பாத்ததே இல்ல
நீங்கதான் இருக்கறாங்கன்னு சொன்னீங்க இருக்காங்க ரெண்டு பசங்க இருக்காங்கனீங்க
ரெண்டு பசங்க இருக்காங்கங்க ரெண்டு பசங்க இருக்காங்க ஆனா ஹஸ் ஹஸ்பண்ட நா பாத்தது இல்ல இது வரைக்கு அவுங்க கழுத்துல தாலி அது போட்டு நா பாத்தது இல்ல
அவுங்க ம் ம் ம்
நானு அத பத்தி எதுவு யார்ட்டயு கேக்கல ரொம்ப டீட்டெய்லா யாருட்டயு நா கேக்கல
ஆ இருந்திருப்பாங்க அவுங்க வராம வேணா இருந்திருப்பாங்கல்ல சிலர் வந்து போடுவாங்க சிலர் வந்து போட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கு மேபி இருந்திருப்பாங்க அவுங்க வராம இருந்தர்ப்பாங்க அப்டின்னு நா நெனைக்கிற
ம் நா கூட கேட்டன் சூப்பர்வைசர் அண்ணா கிட்ட இது மாரி மேமுக்கு வந்துட்டு இந்த ஒன் இது ஒண்டிதான் பிசினஸா அப்டின்ட்டு உங்களுக்கு பாத்தா எப்டி தெரிது அப்டினாரு
ம்
மட்டுந்தான் பிசினஸ் நெனைக்கிறன் ஏனா கால்ல வந்துட்டு அவுங்க ஒரு லெவன் ஓ கிளாக்ல்லா வந்துருவாங்க இங்க மேல வந்து போர்த் ப்ளோர்ல ஆபீஸ் இருக்கு அங்க அக்கோன்ஸ் சார் பாரு ரூம் மாரி இருக்கு ஆஃபிஸ் ரூம் மாரி அ கொ வேற பாரு பக்கத்துலயே இவுங்க இவுங்களுக்கு சிஸ்டம் அது மாரி இவங்களுமன ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க
ஓ
ஒரு லெவன் வந்தாங்கன்னா ஒரு ஒன் தேட்டி இல்ல டூ தேட்டி
சின்னவங்ளா
ஆமா சின்னவங்கதான்
ம்
ஒன் தேட்டி டூ தேட்டி அந்த மாரி கெளம்பிடுவாங்க
ஓ
அப் அவர் வந்துட்டு அந்த அண்ணா வந்து சொன்னாரு எல்லா நெறையா பிசினஸ் இருக்கா அவுங்களுக்கு என்னமோ
ஓ
ஆனா இதுதான் மெயின் பிசினஸ்ஸா அவுங்களுக்கு மெயினா இது எல்லா பாத்துப்பாங்க ம் அதுவு காலைல அந்த நடந்ததுல்ல நடந்ததுக்கே மேம் வந்துட்டு இது பண்ணாங்க நா என்ன சூப்பர்வைசர் அந்த அண்ணா என் பக்கத்துல இன்னொருத்தர் இருக் இன்னொரு ஒரு அண்ணா நானு ஒரு ரிசப்ஷன்னு இன்னொரு ஒரு பையன்ன வெச்சு அந்த பையன் வந்துட்டு பதினோரு மணிக்குதான் வந் அவன் வந்து என்ன சொல்றது அவனுக்கு டைம் வந்துட்டு செவன் டூ ம் ஃபோருன்னு சொன்னா அவா நல்லா நா என்ன சொல்றது லேட்டா வர்றான்
ஓ
டெய்லி எப்போ வரா பதினொன்ற மணிக்கு அந்த மாரி வரா
ஆ பதினொன்ற மணிக்கு வந்துட்டு லேட்டா போறானா ஆ டெய்லி இந்த மாரி லேட்டா வந்துட்டு டெய்லி லேட்டா போறா
ஆமா மூண் நாள் அந்த மாரி பண்ணிட்ருந்தா மேம் அன்னிக்கி கூப்டுட் பேசி இந்த மாரி உனக்கு டைம் மாத்தி மாத்திட்லா அப்டின் சொல்ட்டு பத்து மணில இருந்துட்டு ஏழு மணி வரிக்கு வா அப்டின்னாங்க அ அப்பயு அந்த பைய ஆவ இஷ்டத்துக்கு பத்து மணிக்கு வராம பதினோரு மணிக்கு வரா
ஆ அவுங்க சொல்லியுமே அவ லேட்டாதா வரானா
அவ பதினோரு மணிக்கு வரா
ம்
ஆ ஆ ஆனா ரிசப்ஷன்ல அவ்ளோவா இருக்க மாட்டா எதனா வேல அவ்ளோனா இல்ல இப்ப வெளிய போய்ட்டே இருப்பா இது பண்ணிட் டே இருப்பா ஆனா இருப்பா அவ அதுக்கே மேம் வந்துட்டு மேல கூப்ட்டு என்ன ரிசப்ஷன்லே நிற்க மாட்ற அப்டின் சொல்ட்டு சொல்லிட்ருந்தாங்க
ஆ ரொம்ப சின்ன பையனா ஆ இல்ல கொஞ்சோ பெரிய பையனா இல்ல உங்க ஏஜா
எ ஏஜ்லா இல்ல பைய
ம்
டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாரி இருக்கு காலேஜ் முடிச்சுட்டா முடிச்சுட்டு இது இதுக் முன்னாடி அவ வந்து திருச்சி அந்த பைய
ஓ
இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ஸ்பூன் கடைல வந்துட்டு ஒர்க் பண்ணிட்ருந்தா
ஓ அவ ஊர்லையா
ஆமா அவ அப்போ ட்வெண்ட்டி ஃபைவ் வாங்கனாண்ணா டுவென்டி ஃபைவ் கே அங்க ரொம்ப ப்ரஷரா இருந்து அப்டின்னு சொல்ட்டு மூணு வருஷமா அங்க ஒர்க் பண்ணே ஆனா
அவவெவ மூணு வருஷமா வேல செஞ்சுமே அவ அங்க ஆ ப்ரெஷ்ஷரா இருக்குன் வந்துட்டானா
அது என்ன ரீசன் அவ்ளோவா அவ சொல்லல
ம் ம்
ஆனா டுவெண்ட்டி ஃபைவ் வாங்கனானா இன்சென்டிவ் எல்லாமே சேந்து ஆனா ப்ரஷ்ஷரா இருக் குமானு ஏ மேனேஜர் வந்து கேட்டாரு ஆமா இருக்கு ப்ரெஷ்ஷரா இருக்கு அப்டின் சொல்ட்டு சொன்னா
ம்
இப்ப இங்க சென்னைல வந்துட்டு ஸ்டே பண்ணி இங்க ஒர்க் பண்ணிட்ருக்காரு
ஆனா அவுங்குளுக்கு எவ்ளோ சேல்ரி
அவங்களுக்கு அதே ஃபோட்டின்தா
ரொம்ப கம்மி இல்ல ஆனா அவுங்க இங்கயே வாடக குத்துனு இருக்கணுனா ரொம்ப முடியாது ரொம்ப கம்மிதா
ஆமா அது தனியா அவுங்க ரூம்மு பாய்சா ரூம் எடுத்து தங்கிட்ருக்காங்க போல
ஓ ஓ
ம் இங்க இங்க ஹோட்டல்ல வந்துட்டு ரூம் வா நீங்க எத் ஹோட்டல்ல வந்துட்டு எல்லாருமே சிதா முக்காவாசி நானு ஜீவு கேக்குதா
ஆ கேக்குது
மேனேஜரு இன்னொரு ஒரு ரூம் பாய் ஒன்னு இருக்காரு அவரு மட்டு சென்னை
ஓ
எல்லாருமே வந்துட்டு திருச்சி தா
ம் நெல் நறிய பேரு வந்து செரி இருங்க